ஆஹ் எப்டி இருக்க
ஆ நல்ல இருக்கேங்க்கா நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கே என்னா பண்ணிட்ருக்க
எாச்சு சும்மா உக்காந்துருக்கீங்க்கா இந்த நம்ம எல்லா சாப்பணு எல்லா ரெடி பண்ணி வச்சே இப்போதா
ஓ சரி சரி ஆ இல்ல இல்ல இதுக் மேலதா
ஓ சரிங்க்கா டைம் ஆகுமோ மணி
ஆமா பசங்க இல்ல வ லீவு தான எல்லா வெளில ஊர் சுத்திட்டு வெளையாண்டுட்டு இருக்காங் க வரவே இல்ல இன்னு வீட்டுக்கு ஆ சர் எல்லா ரெடி பண்ணிட்டு சேரி அவங்க சரி அவங்க வரட்டு அப்டின்ட்டு வெய்ட் பண்ணிட்டுருக்க
சரிங்க்கா பசங்க என்னன படிக்கிறாங்க
அ பசங்க அ யூ கே ஜிக்கு போறா அவ
ம்
ம் பெரிய அதா சரி அப்டின்ட்டு
சரிங்கா நானு இப்ப இந்த வருஷோந் தா ஜாய்ன் சேக்கணு பாப்பாவ என்ன மாரி எப்டி எந்த வயசுல சேக்கணுன் எனக்கு ஒரு டவ்ட்டாவே இருக் நீங்க எத்தன வயசுல எல் கே ஜி சேத்
நா நாலு வயசுல
நாலு வயசுல எல் கே ஜி இப்ப அஞ்சு வசுலய யு கே ஜி அந்த மாரிங்களா நாலு கம்ப்ளீட ஆகனுமா ஸ்டாட் ஆனா போதுமா
ஸ்னா என்ன போஃர் ஸ்டார்டிங் ஆனாலே போது
ஸ்டார்ட் ஆனாலே போது
ஸ்டார்ட் ஆனா ஒன் மந்த்த் முன்னாடி பின்னாடி இருந்தா பரவால்ல ஆ அந்த மாதிரி
இங்க அதா ஒரே கன்ஃப்யூசனா இருக்கு அத்த வந்து இப்போவே சேத்தர்லா இப்பதா ரெண்டு முடிஞ்சிருச்சு பாப்பாக்கு அ இப்பவே நம்ம ப்ரீ கே ஜி சேத்துடம்னா மூனு வயசுல எல் கே ஜி சேக்கலா அப்டின்ற மாரி சொல்றாங்க அது நா சொன்னே நாலு வயசுலதாத்த சேக்கணு அப் டின்ற மாரி சொன்னே அவங்க வந்து கேக்க மாட்றாங்க நா சேரி நீங்க பேய் ஸ்கூல்லே கேட்டுக்கோங்க அப்டின்ற வை நா சொல்லிட்ட அதா ஸ்கூல்ல எந்த மாரி இ செ செலக்ட் பண்றது அப்டின் சொல்லிட்டு கொஞ்சோ டிப்ஸ் குடுப்பீங்கன் உங்களுக்கு கால் பண்ணே
ஆ ஆ இல்ல இல்ல மூணு வயசு ஆனாலே ப்ரீ கே ஜி சேத்னா போது அதுக்குள்ள பாப்பா வ அதுக்குள்ள ச ப்ரீ கே ஜிக்கு அனுப்பிட்டு என்னா பண்ணு
அதுதா இப்பவே எல்லா நல்லா பேசுறாங்க ப்ரீ கே ஜி அதா ஆனா வந்து அவங்க பசங்கெல்லா ரென்ர வயசுலலா அனுப்பிட்ட எல் கே ஜி சேத்துட்ட அபடின்ற மாரி சொன்னாங்க அதா இருவது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சேத்துருப்பீங்க இப்பல்லா இல்ல ரூல்ஸ்ல்லா மாறிற்ச்சு அப்டின் சொன்னே அ அவங்க நம்ப மாட்றாங்க நாலு வயசுல சேத்தீன்னா எப்டி அப்டின்ற மாரி சொல்றாங்க
ஆ இல்ல இல்ல இப்போல்லா டென்த் படிக்கும் போதெல்லா ஏஜ் கரெக்டா பிப்டின்னா ஆயிறனு ஏனா அது தா டென் த்ல இப்போ எல்லா அப்பத்துல எல்லா அப்டியெல்லா இல்ல இ கம்மியா இருக்கு போர்டீன் இருக்கும்போதெல்லா பப்ளிக் எழ்திருக்காங்க ஆ இந்த வய் இப்போதா எல்லாமே மாறிச்சு பிப்டீன்னு கரெக்டா பிப்டீனு இருக்கணு அப்டிங்கறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டனா சிக்ஸ் சிக்ஸ் ஏயஸ் இருக்கணு ஏஜ் சிக்ஸ் ஆய்ருக்கணு அந்த மாரி ரூல்ஸ் எல்லா எட்த்துட்டு வந்துருக்கு க்காங்க ஆ அதனால அ அன்னால இ இல்ல லேட்டா தா எ, அத்தையு ஸ் சொன்னாங்க சும்மா வந் ம் வீட்ல பௌ சும்மாவே ஒ, அங்க இங்க ஓடி டி வி பா பாத்துட்டே இருக்கா ஃப்ரீ கே ஜிக்கு அனுப்பு அப்டி இப்டின் சொல்லிட்டே இருந்தாங்க அப்பவே ரெண்ர வயசுலே சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சும்மா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நா நம்ம வீட்ல சும்மாருக் குணு அத்னால தா நா சொன்ன அத்த இல்ல வேண்டா அவ மூணு வயசு ஆகட்டு அப்ப போவுட்டு அப்டின்னன்னா அதுக்கு அப்றோ நாங்க ஸ்கூலுக் சேத்தும் போது அவங்களு அப்டிதா சொன்னாங்க இல்ல ஃப்ரீ கே ஜிக்கு அனுப்பு போம் போதே ஃபோ ஒ நாலு வயசு ஆனாதா எல் கே ஜி அந்த மாதி அனுப்ணு அப்டின்னு அவங்களே சொன்னாங்க ஃப்ரீ கே ஜி அனுப்பும் போத் தே அவங்களே இப்பக்கி ஆ ஸ்கூல்லயே சொல்லிட்டாங்க ஆ அப்டின்னா ஏன்னா மறுபடியு அப்டின்னா டென்தல அந்த ஏஜ் டிஃப இத ஆச்சுன்னா ஒரு மறுப் புடியு நையன்த்துல உக்கார வைக்கிறோ அப்டிங்களாங்க அ அதுக்
இப்ப மறுபடியு ரெண்டு வருஷோ படிக்கிற மாரியு இருக்குள்
ஆமா அதுக்கு எதுக்கு சும்மா லேட்டாவே சேத்துக்கலா ஆ அப்டின்ட்டு லேட்டாதா சேத்தோ இவன ம்
அதா ஒரே டவுட்டாவே இருந்துச்சு அதனால தா செரி உங்களுக்கு கால் பண்ணலாமேனு பண்ணேன்
ஓ பாப்பாவுக்கு வயசாயிடுச்சா அதுக்குள்ள
அதா இப்பதா ரெண்ர வயசு ஆகுது, ஆதுக்குதா சொல்லிட்ருக்காங்க இந்த வயசுலயே நம்ம ப்ரீக் கே ஜி சேக்கலா அப்டின்னு சொன்னாங்க அதனாலாதா டவுட்
ஐ ஐயா அதுக்குல்லா அஞ்சி
அதா இப்ப வேணா பால்வடின்றது அந்த இதுக்கு வேணா அனுப்பலான்னு தோணுது எனக்கு என்னா நம்ம இங்க, இங்க வீட் ட்டுல வந்து இங்க விளையாட யாருமே இல்ல பசங்க பக்கத்துல ஃபுல்லா சிட்டி சைடு வெளில வந்தாலே மெயின் ரோடு
ஆ
கால் இல்லாம பாப்பா கஷ்டப்படுறா ம்ச் செரி அந்தம் பால்வாடியில சேத்தம்னா இப்ப உள்ள பசங்களா இருப்பாங்கள்ல நாவ ஜாலியா வெளாண்டுட்ருப் ப பாப்பாக்கு டைம் பாஸ் ஆகு இங்க வந்து வேற வெளாடுறதுக்கு ஆப்ஷன் இல்ல பசங்களு இல்ல எந்திரிச்சாங்கன்னா டி அந்த மாரி தா போய்ட்ருக்கு வெளிலயு அனுப்ப முடியாது வெளியில வந்தா மெயின் ரோடு அதனால வெளிலயு அனுப்ப முடியில ஆ பசங்களு அதுல இல் இதே அம்மா வீட்டுக்கு போயிட்டோ அப்டின்னா அங்க வந்து பசங்க நெறையா இருக்காங்க பாப்பா வெளையாண்டுட்டு டைம் போறதே தெரியாது வீட்டுக்கு வந்து அசந்து தூங்கிருவாங்க ஆனா இங் இங்க வந்து ஹஸ்பெண்ட் வீட்ல வந்து சிட்டி சைட்னால வெளையாடுறதுக்கு ஆளு இல்ல டி வியே பாத்தட்ருக் க்காங்க அதனால கண்ணுக்கு கெடுதல் தானே அப்டின் சொல்லி யோசிக்கிறே தூங்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது இப்ப வெளாண்டாங்கன்னா அந்தப் டயர்ட்டுல வந்து தூங்கிருவாங்க வெளையாடாம சும்மாவே ஒக்காந்திருந்தா டயர்டாவே இருக்காதுல்ல அனாலப் தூக்கமு கொறஞ்சிருது செரி அதனால தா இவள எங்கயாச்சு அனுப்பலா அப்புன்னு சொல்ட்டு பிளான் பண்ணிட்ருக்காங்க வீட்ல
ஓ சரி சரி அப்போ வெளையாட யாரு இல்லன்னா பால்வாடி இருக் பால்வாடிக்கு அனுப்புலா ஆ இல்லன்னா ஃப்ரீ கே ஜி எல்லா மெத்வா மூணு வயசு ஆனாலே அனுப்புலா மெதுவா வ அனுப்புலா ஆ அதுக்குள்ள அனுப்பிட்டு என்னப் வந் ஸ்கூலு போயிட்டு சும்மா ஈவ்யா மதியானோ வரைக்கு இது பண்ணிட்டு இப்போல்லா ஃப்ரீ கே ஜி கே பால் அ, ம நைட் ஈவினிங் வரைக்கு வைக்கிறாங்க கால்லந்து இது பண்ணி எல்லா பண்ணிட்டு மத்யான்துக் மேல் தூங்க வெச்சுற்றாங்க இப்போ ஈவினிங் வந்து கூட்டிட் போற மாரி இப்போ பண்ணிருக்காங்க
முன்னாடில்லா ஆஃபடேதானே ருக்கு ப்ரி
அ ஆமா இப்பெல்லா எல்கேஜியு இப்பு ஃபுல் டே ஒரொரு ஃப்ரீ கேஜில பாதில மத்தியானோ விட்றாங் க பாதியில மூண் மணிக்கு தா விர்றாங்க மத்தியானோ சாப்ட வெச்சி தூங்க வெச்சுட்டு அதுக்கப்புறோ மூண் மணி க்கா அந்த மாதி விட்றாங்க இப்போ எல்லாமே ஒரு ஒரு ஸ்கூல்ஸ்கு ஒரு ஒரு மாரி சிஸ்டம் கொண்டுட்டு வந் ட்டு ஒன்னொல்ல ஒன்னு அந்மாதிரி பண்றாங்க
செரி செரிங்க
ஆமா அ எ சேரி அப்போ பால்வாடிக் அனுப்புறன அனுப்பு ஏன்னா யாரு பசங்க இல் த தனியா இருப்பா அப்டீனா அ அவுளுக்கு போர் அடிக்கு
கண்டிப்பா அது போர் அடிக்கிறதுந் அ ஹ வெளையாட யார் இல்லாமு நல்லாவே போர் அடிக்குது பாப்பா அங்க இர்ந்தாங்கன்னா என்னைய கண்டுக்கவே மாட்டாங்க அம்மா வீட்டு சைட்ல இர்ந்தாங்கனா அ அவுங்க பாட்டுக்கு வெளையாண்டுட்டு பசங்க கூட ஜாலியா இருப்பாங்க இங்கே வந்தா அம்மா அம்மானு பின்னாடியே தா வராங்க வெள்யாட ஆள் இல்ல நா தா வெள்யாடி ஆகணு பாப்பா கூட
ஆமா நம்மளுக்கு வேலியுருக் அ அ அ ஆ சேர் பால்வாடிக்கு அப்பன்ப்புனா மதியானு வரிக்யு வெளையாண்டுட்டு வருவா
ஆமா அங்க்யே வந்து லன்ச்சு போட்ருவாங்கன போட்ருவாங்க
ஆமா அ
க்கறோ தூங்கனா தூங்க வெக்கலா இல்லனா நம்ம வீட்டுக் கூட்டிட்டு வந்தற்லா
ஓ சேரி அப்போ மத்தியான சாப்ட்டு அவுங்க அ இருந்தா ம மதியான்துக் மேல கூட்டிட் வந் து வீட்ல தூங்க வெச்சுக்கலாங்னாங்ளா
நீங்க அனுப்புனீங்ளா பசங்ள பால்வாடிக்கி
பால்வாடிக் அனுப்புல இங்க பக்கத்லெல்லா பசங்ள இருந்ட்டாங் ளா வெளையாட அங்க இங்கியே பசங் கூடவே வெ விளயாண்டாங்க ஃப்ரி கே ஜிக்கு எங்க அம்மா திட்னாங்க அனுப்பாத அத்த அனுப்ப சொன்னாங்க எங்க அம்மா திட்னாங்க எதுக்கு ஃப்ரீ கே ஜி எல்லா அனுப்பிட் டு இந்த காலத்துலதா எல்லா ஃப்ரீ கேஜிங்குறாங்க அந்த கால்த்துல ஒண்ணுமே இல்லங்குறாங்க அ உங்க காலத்லெல்லா ஒண்ணுமே இல்ல டைரக்டா எல் கே ஜிக் தா அனுப்புனோ இப்போ எல்லத்தா ஃப்ரீ கே ஜி அது இதுன் அனுப்புறீங்க அப்டின்ட்டு அனுப்புல ஃப்ரீ கே ஜிக்கு அனு ப்புல அதுக்கப்பு லாஸ் லாஸ்ட்டா தா எல் கே ஜி போகுற்துக்கு ஒரு ரெண்டு மாசோ முன்னாடி தா சும்மா ஃப்ரீ கே ஜிக்குனு உக்கார வெச்சிட்டு அதுக்கப்புறோ எல் கே ஜிக் அனுப்புனோ அ அம்மா அவ்ளோ வேண்டா அப்டின்ட்டாங்ளா அதனால லாஸ்ட்டு ரெண்டு மாசோந் தா சும்மா ஃப்ரீ கே ஜில உக்காந்த மாதி உக்காந்து டே ரக்டா எல் கே ஜிக் போற மாதி அப்டி பண்ணிட்டாங்க எங்க எல்லா இப்போ பஸ்ட்டே எல்லாத்தியு சொல்லி குடுக் றாங்க அ அதனால இப்ப எல்லாமே சீக்ரோ பிக்கப் பண்ணு அப்புடீன்ட்டு உம் எல்லா வீட்லியு சொல்லி குடுக்றாங்க ஸ்கூல்லியு சீக்கிர சொல்லி குடுக்றாங்க அதா எங்க அம்மா அதுக்குள்ள லைஃப்லாங் அவ படிக்கணுன்தா எதுக்கு அது க்குள்ள அனுப்புறீங்க அப்டிங்காங்க
அது உண்மதான்கா ஏனா இதுக்கப்புறம்லா ஃபுல்லா புக்கு கைமா தான் இருக்கணு பசங்க
ஆமா சீக்கிர எங்க அம்மா எதாது சொன்னா அதுக்குள்ள அனுப்ச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா டுவெல் த்து வரைக்கும் காலேஜ்ன்னாலு அவ்வளவு வரைக்கும் படிக்க படிச்சிட்டே தானே இருப்பா அ அ எதுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க என்ன பண்ணு இந்த காலத்துல எல்லா ஆமா நீங்க எல்லாம் அந்த காலத்துல இருக்கீங்க இப்போ இல இப்ப இதெல்லா தான் இருக்கு இப்ப எல்லா சீக்கிர அனுப்ணு அப்டினு சொல்லிட்டு இருந்தோமா ஆ
அதெ நான் படிக்கும்போதெல்லா எல்கேஜிலா கூட போல நானு பால்வாடி வந்து ஒரு ரெண்டு மாசொ அனுப்பனாங்க போலெ டேரக்டா வந்து ஃபஸ்ட் சாண்டட் போய்ட்டே நானு எல்கஜியுகேஜிலா போகவே இல்லெ இப்பதா ஃபுல்லா பிரிகேஜி எல்கேஜி யுகேஜி எல்லாமே வந்துட்ருக்கு
ஆமா ஆ ஆ எல்லா அந்த காலத்ல வேற மாரி இப்போ ஜென்ரேஷன் மாற மாற என்னென்ன வருதோ தெ தெரில்ல
ஆமா இன்னு ஃபியூச்சர்ல எல்லா இன்னு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருவாங்க எல்லா
ஆமா இப்போ எல்லா எல்லா சிஸ்டம்ல ஸ்கூல்லெல்ல இப்ப கம்ப்யூட்டர் இது மாரி த்தி போடுல இது பண்ணிட்டு எல்லா சிஸ்டம் மூலியமாவே இது பண்ணி சொல்லி் குடுக்குறாங்க
ஆமா ஆமா ப்ப எல்லாமே மாறிர்ச்சு
நம இப்ப அட்வான்ஸ் ஆயிர்சு என்ன பண் தெரில இப்ப நாம அதுக்கா ஏத்த மா தி அது நாம படிக்கணு இப்ப அவங்ளுக்கு சொல்லி் குடுக்க ஆ
சரி ஓகே நானு பார்கெ விசாரிச்சுட்டு வர சொல்ற செரி்ங்கா நீங்க சாப்டுங்க நானும் போய் சாப்பறே
ஆ சரி அப்போ நாளிக் கூப்றே ஆ செரி ஆ பாய்